ஆ எப்டி இருக் இருக்க நீ என்ன பண்ணிட்ருக்க டா
ஆ நல்லாருக்கேன்கா சும்மாதா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே இல்ல நா எதுக் கால் பண்ணன்னா இப்போ எ கொழந்தைங்களுக்கெல்லா இங்க பக்கத்துல வேக்சினேஷன் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அதுல வந்துட்டு அந்த ஒவ்வொரு குழந்தைங்ளுக்கு வந்துட்டு இங்க ஒன்ற வயசு ஒ க்கு முன்னாடி இருக்கற கொழந்தைங்களுக் எல்லா போட்டுட்டு இருந்தாங்களா திடீர்னு உ கொழந்தையோட ஞாபக எனக்கு வந்துருச்சு இப்போ ஒன்ற வயசு பக்கோ ஆயிடுச்சுல வேக்சினேஷன் ஏதா போட்டியாடா
ஆ போட்டாச்சுங்கா இங்க ஊருக் வந்ததுனால இங்க செக் பண்ணிட்டு போய் போட்டுட் வந்டோங் கா
அப்டியா சரி சரி நா அத பத்தி ஞாபக படத்துலான் தா வந்த அதுக்குள்ள நீயே போட்டியா தடுப்பூசி போட்றது ஒரு ஒரு க கண்டிப்பா நம்ம போட்ட ஆகணு சரி அத ஒரு வேள நீ மறந்திருப்பியோ அப்டின்றதுக்காக த்த ஞாபகப்படுத்தலான் நா கால் பண்ண அ நெறைய காய்ச்சல்லா வந்துச்சா
இருக்குதுங்க்கா பயங்கர கால்வலி வேர அவனுக்கு வீங்கிட்டு அந்த ஒரு டூ த்ரீ டேஸாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இப்பவுமே வந்து அம்மா கூட தா தூங்கிட்ருக்றா ரொம்பவே அழுது லைட்டா கால மடக்னா கூட அவனுக் க்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது இப்போ அப்டி இருக்கு அவனுக்கு
ஆ பரவால்ல பரவால்ல அது வந்து நல்ல விஷயதா காச்சல் வருதுன்றது நல்ல விஷய தா ஒரு கொழந்தைக்கு ம்ம் நம்ப வந்துட்டு அந்த எதிர்ப்பு சக்திய வந்து கொஞ்சோ இருக்கு இருக்கு அது வந்து நம்ப கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே மாத்திக்கலா ஐஸ் கட்டிலா வச்சு கொஞ்சோ அத சரி பண்ணிக்கலா வீக்கோ இருக்கு தா கால்ல
வீக்கோ ஃபஸ்ட் டே இன்ஜெக்ஷன் போட்டத விட இப்ப கொஞ்சோ குறைஞ்சிருக்குங்க்கா ஏனா நீங்க தொல்ன்ன மாரியே ஐஸ் ஐஸ் கட்டி அம்மா அப்பப்ப வச்சு எடுத்துட்ருந்தாங்க அதனால கொஞ்சோ வீக்க குறைஞ்சிருச்சு அந்த பெயின் மட்டு அவனுக்கு இருக்கு மாட்டு க்குது அதுவுமே நா கால் பண்ணி அந்த சிஸ்டர் கிட்ட கேட்ட இந்த மாரி இன்ஜெக்க்ஷன் போட்டு வன்ட்டு ஈவினிங்ல இருந்து ரொம்ப அழுகுறா பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலருக்கு அப்படின்னோனெ அது இந்த இன்ஜெக்க்ஷன் வந்து அப்டிதாமா இருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்கு கண்ட்னியூயஸா இருக்கதா செய்யு இன்னு அதுக்கு மேலை இவ வன்னு உங்ளுக்கு போச்சுன்னா வேணா ஹாஸ்ப் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின் சொல்லி தா கா அனுப்னாங்க
ம் ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தா இங்கேயுமே வந்து நிறைய ஆஹ் டாக்டர்ங்லா வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈர துணியில வந்து அஹ கொஞ்சோ ரொம்ப சூடா இருந்துசுன்னா அந்த ஈர துணிய வந்து எடுத்து கொஞ்சோ ஒடம்புல எல்லா வச்சு உட சொல்லி இருந்தாரு அப்றோ காச்சல் வர்றது சாதாரண விஷய தா அதுக்கு இன்ன பயப்பட தேவயில்ல அப்படின் சொல்லிட்ருந்தாரு அப்றோ தடுப்பூசி வந்துட்டு அந்த அட்ட குடுப்பாங்கல்ல அதுலயுமே வந்து எல்லாத்தையுமே அ குறிச்சு குடுத் டிருந்தாரு இந்த மாதிரி அடுத்த டேட் எப்போ அப்படின்றதெலாம் அடுத்த டேட்லாம் எழுதி குடுத்துருக்காங்களாடா அதெலாம் ஃபாலோ பண்ணி கொண்வன்ட்டியா
இல்லைங்க்கா நா அங்க மாத்தி மாத்தி போட்டுட்டுருக்கே இல்லைங்க்கா அங்க ஊர்ல ரெண்டு டைம் போட்டது அதுக்கப்றோ இங்க அம்மா வீட்ல இருக்கு போது போட்டுட்ருந்தது மாத்தி மாத்தி போடுறதுனால அந்த சிஸ்டர் கிட்டயே கேட்டுறதுங்க்கா ஹஸ்பண்ட் ஊருக்குள்ள இருக்கற சிஸ்டர்ட
ஆஹ் சரி சரிடா ஏனா இப்ப வந்து பொறக்ற குழந்தைலருந்து அஞ்சு வயசு வரைக்கு இது உண்மையா அ ஒரு அ தடுப்பூசின்றது வந்து கண்டிப்பா போட வேண்டிய ஒரு விஷய ஆ ஏனா வந்து இப்போ நிறைய விஷய எங்கள் வந்து இந்த காலகட்டத்துல நடந்துட்ருக்கு வாதம் அதுக்கப்றம் தொண்ட எதுக்கு அடைக்குதுனே தெரியாம ஈரல் பாதிக்கப்படுறது இந்த மாரி விஷயங்கள் கெல்லாம் தா நம்ம அந்த ஊசியே போடுறோ நறய அலர்ஜி இந்த மாரி எல்லா வந்து எல்லா எந்த விஷயத்துக்கு ஆகுதுனே தெரியிறதில்ல அ அந்த எ எல்லாமே இந்த விஷ்யல எனக்கு எப்படி தெரியுனா அந்த டாக்ட்ரு சொல்லித்தா அந்த டாக்ட்ரு வந்து எல்லா ம் பரவால்ல கவர்மெண்ட் டாக்ட்ரா இருந்தாலு வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவுங்க போடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம கொழந்தைங்கள வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயோந்தா இது தடுப்பூசிங்கிறது ஆனா அவுங்களுக்கு அது ஃபயூச்சர்ல வந்து ஒரு நல்ல விஷயமா அமையுதுல
உ ஆமாங்க்கா நீங்க சொல்றது கரெக்தா ஆனா என்னனா ஒரு சில எடத்துல வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொழந்தைங்களுக்கு இது ரொம்ப அவசியோ அதனால போட்டுருங்கன்னு வந்து நம்ளுக்கு சொல்லிட்டு போறாங்க ஆனா சில எடத்துல பாத்தீங்கன்னா அவுங்க சொல்றதெல்லா இல்ல இப்போ இன்ஜெக்ஷன் நாளை க்கி போடுறாங்க அப்டின்னா அதுக்கு முந்த நாள் நம்மளாதா கால் பண்ணி கேட்டு அ எங்க போடுறீங்க இருக்குதா அப்டின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளேஸ் எல்லா கேட்டுட்டு அதுக்கப்பறோ நம்ம போக வேண்டியதா இருக்கு இங்க எல்லா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான்தா கால் பண்ணி கேட்டு போ வேண்டியதா இருக்கு க்கு ஆனா அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அப்டி இல்ல இப்ப இன்ஜெக்ஷன் இருக்குன்னா அவுங்க முன்னாடியே வந்து இன்பார்ம் பண்ணீர்ராங்க இந்த டைம்க்கு இன்ஜெக்ஷன் இருக்குமா வந்து வேக்சின் போட்டுட்டு போய்க்கோங்க இது வந்து கண்டிப்பா இருக்கு இவ்ளோ இன்ஜெக்ஷன் இருக்கு கைல இத்தன கால்ல இத் எத்துன அப்றோ சொட்டு மருந்து இருக் காய் எல்லாம் டீட்டொல சொல்றாங்க ஆனா இப்போ இங்க அம்மா வீட்டுக்கு வந்த இப்போ அவுங்க அதெல்லா சொல்லலைங்க்கா நம்மளாதா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது
இப்பதா நம்புளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலயே எல்லாமே எலவசமா குட்த்தறாங்க எல்லாமே வந்து கரெக்டாக போடுறாங்க தவறாம எல்லாமே நம்ம கண்டிப்பா போ போடணும் அ ஒரு டைம் நம்ம தவறனாலு அது வந்து அவங்ககிட்ட கேட்டு நம்ம போட்டுக்கலா அப்டின்றாங்க அந்த நர்ஸ்கிட்டயும் கேட்டேன் நம்ம வந்து ஒரு வாரம் நம்ம க இது பண்ணாலு அ அந்த கொழந்தைக்கி கோல்டு இருந்தா ஒரு டைம் போட மாட்டாங்க அ இருந்தாலு வந்து அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமோ கழிச்சு நம்ம போட்டாலுமே அது கரெக்டான டைம்ல நம்ம போடணும் இப்பல்லா வந்து பெரியவங்களுக்கே வந்து தடுப்பூசி இருக்கு அ இந்த நாய்கடிக்கு அ சளி காய்ச்சல் எல்லா வருது அதுக்கப்பறோ வந்து நெறையா தொற்று நோய் வருது புற்றுநோய் வருது எல்லா இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு தடுப்பூசிகள் வந்து இப்ப வந்து அ இந்தியாலயு சரி வெளிநாட்டுலயும் சரி எல்லாமே நல்லாதா குடுத்துட்டுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அ கொழந்தைங்க இப்ப கொழந்த பொறந்தவுங்களுக்கு தடுப்பூசி இருக்கு அஹ் குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு வந்துட்டு நல்ல அந்த தடுப்பூசி போடுறதுனால அ அந்த கொழந்தைங்களுக்குமே அந்த அ நல்ல விஷய விஷயங்கள நடக்குது அ ம் அறுவது வயசுானவங்களுக்கும் வந்துட்டு இப்ப நுரையூரல் பாதிக்கிறதுனால அவுங்களுக்கும் அந்த தடுப்பூசி எல்லா நெறையா இருக்குடா இதெல்லா வந்து நெறையா விஷயங்கள் நா கத்துக்க வேண்டியது இருக்கு நம்ம கெழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம பாக் பாம நம்மளுமே நம்ம நல்லாதா பாத்துக்கணு அதுக்கு நா சொல்றது கரெக்டா
ங்கள தூக்கிட்டு போ நாலுமே இப்ப கொழந் பிள்ளைங்கள பாக்குறது விட இப்ப நம்மளையு சேத்துதா வந்து செக் பண்றாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த் தாருங்க அப்போ கொழந்தைங்களு ஆட் டொமெட்டிக்கா ஹெல்தா இருப்பாங்க அப்டின்னு சொல்லி நம்மளுக்கும் எதாது இது ஓர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி டெஸ்ட் எல்லா எடுத்து ஓகே நீங்க ஹெல்தா இருக்கீங்க இல்ல இந்த இதுல நீங்க வீக்கா இருக்கீங்க இந்த மெடிசன்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்முளுக்கு குடுக்க செய்றாங்க அதுவு எனக்கெல்லா வந்து டெலிவரி ஆகுற வரைக்குமே வந்து டப்லட்ஸ் குடுத் தாங்க டெலிவரி ஆய்ட்டுமே வந்து செக்கப் பண்ணிட்டு இவ்ளோ மன்த்ஸ்க்கு நீங்க வந்து இந்த கேல்ஷியம் டேப்லெட்டு அயன் டேப்லெட்லா கம்பல்செரி எடுக் சுக்கோங்க அப்டின் சொல்ட்டு எனக்கூ வந்து குடுத்துட் தா இருந்தாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு டானிக் இந்த சிரப் பூ குடுக்க ஆரம்பிச்சாங்க்கா ஏன்னா கொஞ்சோ டீஹைட்ரேட்டா இருக்கிற ரொம்ப டல்லா இருக்குறே அயன் இதல்லா இல்லன் சொல்லிட்டு அதுக்கு தனியா குடுத்தாங்க எனக்கு சிரப்பு சோ அது வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லத் தா நீங்க ஹெல்தியா இருந்தா தா பேபி ஹெல்தியாருக்கு அப்டின் சொல்லி ட்டூ கவுர்மண்ட்ல ரொம்பவே கேர் எடுத்துதா பாத்துக்குறாங்க சில எடத்துலதா வந்து என்ன பண்றாங்கன்னா அது கண்டுக்குறது இல்ல ஆ ஓக்கே வேக்சின்க்கு வந்துருக்றீங்களா போட்டோ முடிஞ்சோ அப்டின்னு அனுப்புறாங்க
உஹ்ம் கரெட்டு தாடா ஒரு தடுப்பூசிங்குறோ நம்ம சும்மா சொல்றோ ஆனா வந்து எவ்ளோ ஆய்வு பண்றாங்க எவ்ளோ ஆண்டுக்கு அப்புறமா அந்த ஆய்வு பண்ணிதா அந்த தடுப்பூசியே வந்து மக்கள்க்கு கொடுக்குறாங்க ஆ எவ்ளோ கோடிக்கணக்கான உயிர வந் ந்து அவுங்க கா ஆ காக்குறாங்க அப்போ அந்த கவுர்மண்ட்ல வந்து எத்தன காப்பாதுறாங்க கொஞ்சோ நம்ப்லுக்கு ஆ அது வந்துட்டு ஒரு ட்ரபுல் குடுத் தாலு அது வந்து நல் நெறய நன்மைகள் தா நம்ளுக்கு இருக்கு அது உம் எ பாட்டியே சொல்லிருக்காங்க ஆ எ நம்ப வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ப எல்லாதயுமே வந்து பாத்துக்ணு அப்டின்றது அதுதா சும்மாவா சொன்னாங்க நோய் வந்த பின் ஆ மருந்து தேடுவது வந்து விட்ணு அப்டின்றது அதூ வரும்முன்னே நம்ப வந்துட் ட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ப அத பாத்து செரி செஞ்சுக்ணு அதுதா நம்ளுடைய விஷ்யங்கள்ளயு இருக்கு நெறய நோய்ங்கல்லா வந்துட்டு இந்த ஒலகத்துல இருந்துட்டே தான்டா இருக்கு இப்பவுமே எப்பவுமே வந்துட்டு அதுக்கான ஒரு வழிய நம்ப கண்டுபுடிக்க முடியற் இதுல ஆனா அந்த ஊசி மூலமா நம்ப வந்து அ நம்ப உயிர வந்து காப்பாத்திக்கிறோன்றது வந்து அது ஒரு பெரிய விஷ்யோந்தா ரியா
ஆமாங்க்கா ஏன்னா இப்போ கொழந்தைங்க்ளுக்கு வந்து வேக்ஸின் முக்கியமா போட்றதுக்கே வந்து அ இப்போ ஃப்யூச்சர்ல அவுங்ளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன் சொல்லிட்டுதா வந்து பொறந்ததுலருந்து ஒரு குறிப்பிட்ட வய்சு வரைக்குமே கொழந்தைங்ளுக்கு வந்து தடுப்பூசி ஆ சொல்றாங்க அது வந்து சில பேர் என்னன்னா போய் கரெக்டா போட்டுற்றாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அத மறந்துட்டு அப்டியே விட்டுற்றாங்க பாதி பேர் வந்து ஆ கொழந்தைங்களுக்கு வலிக்கக் கூடாது ஃபீவர் வரக்கூடாது வீக்கொ ஆகக்கூடாது அப்டின் என்ன பண்ணிட்றாங்க ப்ரைவேட்ல போய் போட்டற்றாங்க ஆனா வந்து ஃபீவர் வர்றது நல்லது அப்டின்னு சொல்ட்டு ஏன்னா அப்பதா வந்து மரந்தோட எஃபெக்ட்டு வந்து கொழந்தைங்ளோட ஒடம்புல இருக்குமா அதுதா வந்து நல்லதுன் சொல்றாங்க ஆனா அந்த ப்ரைவேட்ல போடுறது எப்டின்னு தெர்லக்கா ஏன்னா ஃபீவர் வராம இருக்கிறதுக்கு இன்ஜெக்க்ஷன் ருக்கு ஃபீவர் வரணு அப்டின்றதுக்கு இன்ஜெக்க்ஷன் இருக்கு அப்டின் சொல்லி எடையில ஒருத்தவங்க சொல்லிட்டுருந்தாங்க நாங்க வந்து செக்கப்க்கு போயிருந்தப்போ அப்போ சொல்லும் போது கவ்மெண்ட்ல போட்றது நல்லதா இல்ல ப்ரைவேட்ல போட்டுறது நல்லதா அப்டின் தா தெரியில
உஹ்ம் ஆமாடா அடுத்த வாரோ இங்க ஒரு முகாம் நடக்குது தடுப்பூசி முகாமு எ சப்போஸ் வந்து ஏதாது டவுட்ருந்தா நீ வந்து அந்த கொழந்திய கூப்ட்டுட்டு வந்து இங்க கேட்டுக்லா நா ஏ நா சொல்றே இந்த மாதிரி எந்த எடத்துல போட் பண்றாங்க எந்த எடத்துல பண்றாங்கன்டுனு இது நாலு பேருக்கு நம்ம பக்கத்துல இருந்தவங்களுக்கு சொல்றது வந்து ஒரு உதவியா தான இருக்கும் அ நான் அடுத்த டைம் வரு தடுப்பூசி முகாம் போடும் போது நா சொல்றன் நீங்க வந்து அத செக் பண்ணிக்க சரியா கொழந்தைக்கு வேற ஏதாவது இருந்தா நம்ம அப்ரோம பேசலாம்.
ஆஹ் சேரி ஓகேங்கக்கா பாருங்க நீங்க பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க ஆஹ் ஓகேங்கக்கா பாய்கா